ஹலோ ஆ வணக்கங்க
வணக்கங்க
ம் நல்லாருக்கீங்ளா
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கேங்க சாப்ட்டீங்களா ஆ எல்லா நல்லா இருக்காங்க ம் அங்க வீட்ல நல்லா இருக்காங்களா ம் சாப்புடுங்க
ம் எல்லா நல்லாரு
கிளியர் உங்களுக்கு கிளியரா கேக்குதுல இப்போ
அ இப்ப க்ளியர் கேக்குதுங்க
ஆ சரி ஓகே இந்த இடத்துலந்து பேசுற சேரிங் உங்க அப்றோ நானு நானு இப்ப வந்து சப்பாத்தி ஆனியன் ஃப்ரை மாரி பண்ணி சாப்ட்டோ
ஓகே ஓகே
ம் நானு ஒரு நானு ஒரு ஸ்டோரி பாத்த சின்னஸ்டோரி சொல்ட்டங்
சரி சரி ஆ சொல்லுங்க
ஆ அது வந்து ஃபேஸ்புக்ல தா பாத்த ஒரு சின்ன பொண்ணு அவங்க அப்பா அம்மா வந்து எறந்தட்றாங்க
சரிங்க
ஆனா அப்ப அம்மா எறந்தபின்னே அந்த பொண்ணு என்ன பண்றா தாத்தா கர்ட்டா வளர்கறாங்க வளர்றாங்க
சரிங்க
தாத்தாக்கிட்ட வளந்து அவங்களுக்கு வந்து தாத்தா இருந்து பெரிய செஸ் பிளேயர் காட்ல காட்டுல எத்னு போய் வளக்குறாங்க
சேரி சேரிங்க
காட்ல எடுத்துனு போய் வழுக்குறாங்க அவளுக்கு அங்க காட்ல வந்து சாப்பாடு சாக்லேட்டு அதெல்லா கெடைக்காதுதானே சரியா
ஓகேங்க ஓகேங்க
அப்றோ அந்த பொண்ணு என்ன பண்து அவங்க தாத்தா கூட செஸ் நல்லா விளையாடி விளையாடி நல்லா பெரியல்ல அதாவது எ பெரியவள கூட ஒரு தோத்துற அளவுக்கு ட்ரெயின் ஆய்ட்றா
சேரி சரிங்க
றோ அந்த மாதிரி செஸ் பிளேயர் அப்றோ என்ன பண்றாங்கோ எனக்கு சாப்பாடு கேக்குறாங்கா படிக்கற்து கிடைக்காது நெறைய நீ போய் சென்னையில பொயிரு பெரிய செஸ் ப்ளேயர் கூட விளையாடிப்பாரு அவுங்க தருவாங்க உனக்கு எல்லா அப்டின்னுவாங்க ம் அதுக்கப் த்றோ அவ என்ன பண்றா சரின்ட்டு போயி ஆம் செஸ் பிளேயர் இதுக்கு போய்றா அந்த செஸ்ஸு வந்து டேலி பண்ணறவங்கதா வெளையாடுனு வெஸ்ட் அத வந்து டேலி பண்ணும் போய் அந்த செஸ்ஸ வந்து இது பண்ணி விளையாட்ணு
ஓகேங்க
அப்பறோ அவ அவெ என்ன பண்றா அத போய் தெ ஜெயிச்சற அப்பறோ ஜெயிச்சுட்டு அங்க ஒருத்த வரறா யாரோ செஸ்ஸு ஜெயிச்சிட்டாங்க அப்டின்ட்டு வராங்க ஒனக்கு சொல்லிட்டு ஓடியறாங்க அந்த ஆஃபீசரு அப்பறோ என்ன பண்றாங்க இந்த பொண்ணு மய சாப்பாடுல பசியோட மயக்க வந்து வுழுந்தட்றா
ஓகேங்க
அப்பறோ இந்த பொண்ணுக்கு எல்லா சாப்பாடு எத்துனு போய் குடுக்குறாங்க அப்பறோ இந்த யாரு இதுல செஸ் ஜெயிச்சது ஜெயிச்சதுன்னு பாத்துங்கிறாங்க எல்லா இவோ ஆ அதுக்கு இவ நாந்தா செஸ்ஸு நீ கம்முனு இரு ஒ சின்ன பொண்ணு ஒனக்கு போய் என்ன தெரியு அப்டின்றாங்க
செர் செரிக
அதுக்கப்பறோ அவ என்ன பண்றா ம் ம் செரின்ட்டு அந்த ஆப்போசிட் பார்ட்டி வருவாங்கல்ல செஸ்க்கெல்லா ஆப்போசிட்ல அவங்க வந்து ரவுடி ரவுடி கேங்கு
ஓகே ஓகேங்க
அவங்கள வந்து யார்னா ஜெயிச்சாங்கன்னா கைய வெட்டிடுவாங்க வெரல
ஓகே ஓகேங்க
அந்த மாரி அதுக்கப்பறோ என்ன பண் றாங்க வெரல வெட்டிறாங்க அதுக்கப்பறோ வெரல வெட்டிடுவாங்க அவங் ஜெய்ச்சுட்டாங்கன் ட்டு இவங்க என்ன பண்றாங்க இங்க செஸ் செஸ்ஸு வந்து யாரோ வி விளையாடிக்கிறாங்க ஜெயிச்சாங்கன்னு கேள்விப்பட்டே யாரு வாங்க எங்க ஆளுங் கூட விளையாடுங்கன்றா அவங்க என்ன பண்றாங்க அவங்க ஆளுங்க வேணுமிதியே தோத்துடுறாங்க அந்த நல்லவங்காளுங்க அந்த பொண்ணு இருக்குறால அந்த கேங்குல என்னத்துக்கே தோத்துறாங்க வேறாவ்து கைய வெட்டிடுவான்ட்டு பயந்துனு அப்பறோ ஒத்தர விடுறோ அப்பறோ ரெண்டு பேரயு விடுறோ அவங்களு தோத்துறாங்க
செர் செரிங்க
அதுக்கப்பறோ அவங்க ஆளுங்க யாருமே ஜெயிக்கல அப்ப யாரு இந்த செஸ் விளையான்றதுன்றாங்க இந்த பொண்ணு வந்து நாந்தா விளையாண்ண அப்டின்றா அதுக்கு அதுக்கு அந்த அவுங்க இதோ சொல்றாங்க உனக்கு என்ன தெரியு சின்ன பொண்ணு உனக்கு எப்டி இதெல்லா தெரியோ தெரியாது கம்முனு இரு சும்மா எல்லா சொல்லாதன்றாங்க அதுக்கு அந்த ஓனர் இ நல்லவுங்க ஓனர் இருக்கிறாங்கல்ல அவ வந்து சேந்தா பாரு அந்த ஓனர் வந்து இல்ல அவ திரும க எதே விளையாடணுன்றால குடுங்க அப்டின்னுனிறாங்க
செரிங்க
அப்பறோ உ வி வ் இது விளையாடுறோ அவளோ ஆனா ஜெயிச்சுறா அதுக்கப்பறோ என்ன இது ஜெயிச்சுடான்ட்டு எல்லா ஆச்சரிய படுறாங்கோ அத அவன் கை வெட்ட வரா நல்லா வெரல புடிக்குதுக அப்றோ இந்த நல்ல ஒரு எதுனா காப்பாத்துறாங்க ஏ அவ என்ன பண்ணா அவ வந்து விளையாடுதா விளையாடனா ஜெயிச்சு
செரிங்க
அது சின்ன பண்ணு ஜெயிச்சுக்கிறால அது பெருமை தா படணு அப்டின்ட்டு அது ஜெயிச்சா அம்பது லட்சோ
செரிங்க
அதுவே என்ன பண்றாங்க ஜெயிச்சா அம்பது லட்சோ ம்
சேரி செரி
அதுக்கப்பறம் செரி உ ம் சொல்லுங்க சொல்லுங்க
இல்லங்க அதா சொல்லுங்க நீங்க எதோ சொல்லிட்டு இருந்தீங்க இப்ப ஜெயிச்சா அவ அந்த கொழந்தையோட த விரல வெட்டிட்டாங்களா இல்லயான்னு கேக்குது
இல்ல இல்ல வெரல லா வெட்டல இல்ல அம்பது லட்சோ அவுங்க என்ன பண்றாங்க வுன்னு அவுங்காலு ஓத்தரா வுடுறாங்க நீ பிள்ளியா வெளையாடு நீ போய் வெளையாடுனு எல்லாரு பேர்டயு ஜெய்சிரா அவ
சேரி செரிங்க
எல்லார்கிட்டயு ஜெயிச்சுட்டு அவரு அவ வந்து ஜெயிச்சிறா அப்பறோ கடைசில அந்த ஆப்போசிட் பார்ட்டி அந்த ரவுடியே உக்கார்றாங்க
ஓ சேரி சேரி
நானே விளாடுறே அப்டின்ட்டு
ஆ
அப்பறோ அவுங்களே தோற்க்கடிச்சுடுறா அவ ஜெயிச்சு அத அவதா ட்ரைனிங் எடுத்துக்கிறால அவுங்களுக்கு எப்டி மூவ் பண்ணணு ஏது மூவ் பண்ணணுனு அவளுக்கு எல்லா தெரியு
ஆ ஹ ஹா
அதுனால அவளு ஜெயிச்சா அதுலயு ஜெயிச்சுறா அதுக்கப்பறோ என்ன பண்றாங்க வெரலு வெட்டு வராறங்க அதுக்கப்பறோ வெரலல்லா வெட்டக்கடாது அவ எல்லாரையு ஜெயிச்சன்னா அப்போ கட்டு எவ்ளோ தெறம இருக்கு பாருங்க அப்டின்றாங்க அதுக்கப் பறோ அ ஜெயிச்சுட்டு வந்தோனே என்ன பண்றாங்க அவளுக்கு அம்பது லட்ச்சத தூக்கி குடுக்குறாங்க
இல்ல ஒருதடவ ஜெயிச்சா அம்பது லட்சமா இல்ல மொத்தமா ஜெய்ச்சாவே அம்பது லட்ச தான
ஒரு தடவை ஜெயிச்சா அம்பது லட்சோ இவுங்க தா ஆள் வுட்டுனேக்காங்களே எங்க ஆளுங்குட வெளையாடுக ம் ஹும் ஆமா ஒரு ஆளுக்கு ஒரு வாட்டி ஜெயிச்சக்க அம்பது லட்சோ
ஓகே தா
அதாச்சு குடுக்குறாங்க அந்த பொண்ணுக்கு ஃபைனல்லா தா அம்பது லட்சோக்குறாங்க அவ
சேரிங்க
ம் ஆமாங் அந்த பொண்ணுக்கு குடுக்குறாங்க
சேர் செரியா
அத எனக்கு நடந்துச்சுன்னா வேணா பவ் அப்போ அந்த பொண்ணு என்னாத்து ஜெயிச்சுக்கிறான் பாருங்க அவ காசுக்காக ஜெயிக்கல இதுக்காக ஜெயிக்கல நம்ம ச பிளேட்டு சாப்பாட்டுக்காகதா ஜெயிச்சுக்கிறா இத்தா கதயே
புரியுது புரியுது
ம்
பரவால்லங்க இது எங்க இருந்து க நீங்க கேட்டீங்க நல்லா இருந்ச்சுங்க
இது வந்து ஸ்டோரி ஆப்ன்னு பேச ஸ்டோரி ஆப் அப்டின்னு பேஸ்புக்ல வருது குயிக் ஆப் ஸ்டோரி ஆப் அந்த மாரிலா ஷார்ட் பிலிம் போடுவாங்க அதுல பாத்த ம் இந்த மாரி நெறய ஷார்ட் பிலிம் போடுறாங்க அதுலல்லா ஆமா இந்த மாரி நெறய ஸ்டோரி போடுறாங்க அந்த மாரி
சரி சரி நல்லாருக்கு ஸ்டோரி நீங்க இந்த மாரி ஸ்டோரி கேக்குறக்குதா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் டா இருக்கு போல
ஆமா காலைல எழுந்தோனே என்னா வேல எங்களுக்கு இந்த மாரி ஸ்டோரி கேக்குற்து அந்த மாரிதா ம்
ஓகே ஓகே
இந்த மாரி ஸ்டோரி மட்டும்தா த்ரில்லிங்கா ஹாரரு அந்த மாரியு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்ளா
என்னங்க
இல்ல இந்த மாரி ஸ்டோரி உங்களுக்கு கேக்குறது எப்டினா த்ரில்லிங் ஹாரர் மூவிஸ் இந்த ஹார்ரா ஸ்டோரிஸ்லா இருக்கும்லங்க அது கேக்குறக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா
இல்ல எல்லாமே எத்தெல்லாத்தையு பாப்போ இதுதா அதுதான் இல்ல விளம்பரமோ இது என்னது நாங்க தமிழ் மொழியு பாக்கோ அந்த மாதிரியு பாக்கோ இந்த மாரி ஸ்டோரி அந்த மாரிலா கூட பாக்கோ இது காலைல வரும்போது சும்மா இருக்குறோமா அப்ப ஃபேஸ்புக்க தெறந்தா இந்த மாரி ஸ்டோரில்லா ஓடு இன்னு நறையா இருக்கு அந்த மாரி ஸ்டோரி நா உங்களுக்கு அடுத்த கால்ல இன்னொன்னு சொல்றே
ஆ ஹா
ம் ஏன்னா இப்ப டைம் பத்தாது அதனால அந்த ஸ்டோரி ஒன்னு ஃபுல்லா முடிக்கணும்ல ம் ஆனா நாங்க நெறைய அந்த நெட் ஃப்லிக்ஸ்ல எல்லா புது புது படோ வெப் சீரிஸ் அதெல்லா போடுவாங்க நைட்ல இவுங்க நா தூங்கிடுவே சா பக்கவே மாட்ட எனக்கு வந்து கரெக்ட்டா நல்லா தூ தூங்கற டைம்ல தூங்கின்னு ஏன்னா நம்ம தூங்கர்தே நைட் தா அதனால தூங்க தம்மி தா தூங்கிர்னு இன்ட்டு நா அதெல்லா பாக்கர்தில்ல
ஒரு ஏழுமணி நேரோ எட்டு மணிநேரோ தூங்கணாதா ஒடம்புக்
ஆமா ஆமா அதுவு ஏழுமணிநேரோ எங்க தூங்குறோ காலேல எழுந்தா தெருவ பெருக்கணுமா அதுக்கு ஒரு அஞ்சர மணிக் அலாரோ வெச்சி எழுந்துட்றது அதுக்கப்புறோ வந்து திருப்பி படுத்தாலு தூக்கோ வர்றதில்ல
அவ்ளோதாங்க புரிது புரிது
ம் அதனால இந்த மாரி சி ம் சொல்லுங்க சார்
மார்னிங் எத்தன மணிக்கு அப்போ எந்திருப்பீங்க
எனக்கு இங்க வந்து வாரத்துக்கு ஒருவாட்டி நா கோலம் போட்ணு அதனால அஞ்சர மணிக்கு எழுந்துருவ மத்த நேரத்துல ஆறு மணிக்கு மேலதா எழுவே நா எதோ ஆன்லைன்லயே யோகா பண்றே
சேர் சேரிங்க
யோகா கிளாஸ் போறோ
செரிங்க
அதனால ஆர்ற ஆர்ற மணிக்கு அது அதனா ஆறு மணிக்கு எழுந்து ப்ரஷ் பண்ட்டு தண்ணி எதனா கூச்சிட்டு ஒக்காந்துருவே அதுக்கு
ஓகே ஓ டெய்லியுமே யோகா க்ளாஸ் இருக்குங்களா
ஆமா இப்ப டெய்லி ரெகுலரா யோகா கிளாஸ் இப்பதா ஜாயின் பண்ண லாஸ்ட் வீக்
ஓகே ஓகேங்க
ம் அதனால ரெகுலரா போறே
சேரிங்க நீங்க மட்டுந்தா அவரு ஜாயின் பண்ணிக்காங்ளா
இல்ல நா மட்டுந்தா அவுங்க எதுமே அந்த மாரிலா ஜாயின் பண்ண மாட்டாங்க எனக்கு இந்த மாரி யோகா இந்த மாரி வாக்கிங்கு இதெல்லா நட ம்னா ரொம்ப புடிக்கு
சேர் சேரிங்க
கொஞ்சோ இன்ட்ரெஸ்ட் எனக்கு அது மாரில்லா வாக்கிங் போறல அந்த மாரிதா ஈவ்னிங் போறாங் பார்க்கல பார்க் ஈவ்னிங் ஆனா ஒரு பைவ் ஆ பக்கத்துல ஃப்ரண்டு ஒருத்தர் வருவாங்க அவுங் கூட வாக்கிங் போவோ அங்கேய இது எக்சைஸ் பண்றது விளையாடது அதெல்லா நெறைய இருக்கும் அந்த மாரி எல்லா செய்வ நானு
பரவால்ல பரவால ஒடம்பு ஆரோக்கியமா பாத்துக்கிறீங்க
ஆமா இப்ப எங்க அது கூட ஒரு ஒன் மந்த் விட்டுட்டு வெய்ட்டு ஏத்துக்கற ம் ஹு அதுக்கு நல்லா கரெக்டா இருந்த மேம் அந்த மா க்ளாஸு அதா யோகா சொல்றீங்களா இல்ல நானு ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்ன சென்னையில ஒர்க் பண்ணியிருந்தாங்க தீபா இந்த மாரில்லா கண்டினியூ பண்ணியிருந்தே
சேர் செரிங்க
அப்பறோ இங்க இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் விட்டுட்டோ
ஃபீச்சருங்க
ம் அதுக்கப்புறோ இப்போ திரிய கண்டினியூ பண்றோ
பரவால்ல பரவால்லைங்க பரவால்ல அப்டியே கண்டனியூவா பண்ணுங்க அதுதா அதா இதுவே கண்டினியூ பண்ணீங்கன்னா ஒடல் வ ரொம்ப ஆரோக்கியமா இருக்கெ இதுல மட்டுந்தானா இல்ல இதுல கண்ட்ரோல் பண்றது அந்த மாரி எதாது இருக்குங்களா
ஃபுட்டு கண்ட்ரோல் பண்ணிந்தா இந்தோ இப்ப அதுக்குள்ள இவங்க பிரியாணி செ செய்யணு அது செய்யணு வேறன வழி இல்லாம் சாப்ட்டுக்குறோ
சேர் சேரி பரவால்ல பரவால்ல
ம்ஹ்
ம் அதா உடற்பயிற்சி பண்றீங்க யோகா பண்றேன்னிங்க அதா சர் அப்ப நீங்க வந்து உணவுலயு அந்த மாரி கண்ட்ரோல்ல இருப்பீங்க நெனச்சுதா
இல்ல உணவுலையு கண் இல்ல இல்ல உணவுலையு கண்ட்றோலாதா இந்தே இப்போ ஒரு ஒன் மந்த் தா இந்த மாரி இப்ப இதுக்குமுன்னாடி கண்ட்ரோலாக்கலா முடிவு பண்டோ என்னுடைய களி மதியத்துல களி செய்த்து காலையில அந்த பச்சைப்பயிறு வெறும்வும் பச்ச பயிரு இதல்லா அத மொள கட்டி சாப்டுவோ பழம் சாப்டுவோ இந்த மாரி எத்துக்வோ ம் ம் இந்த மாதிரி ஐட்டங்க எல்லா இந்த மார் எல்லா சாப்டுவோ
பரவாலையே
ம் பச்ச பேர் மொள கட்டி சாப்டு சுண்டலு
சேரிங்க
இந்த வாரம் ப்ப வெஜிடபிள் சூப்பு இந்த மார் எல்லா சாப்ட்ணு ஆமா ஆமா அதுக்கப்புறம் மதியத்துல களி சப்பாத்தி அது மாரி நைட்ல வந்து இந்த அட இல்ல இந்த கம்பு அட கம்பு அட கேவுர் அட ராகி அட அந்த மாரி
ஓகே அப்ப நைட்டுங்க நைட்
நைட் அந்த மாரி எத்துக்குணு இன்னைக்கு சப்பாத்திக்குவே சப்பாத்தி மாவுக்கு சப்பாத்தி போட்ட சப்பாத்தி மாவு எத்துனு பெசெஞ்சு வச்சினுந்தோம் சரி நாளைக்கு வே ச்சா போய்டுமே அப்டின்ட்டு நெய் போட்
பரவால்ல பரவால்ல நல்லது
ம் எ ஃப்ரூட்ஸ் வெஜிடபுள்
சரி சரிங்க
வடுவூ
பரவால்ல பரவால்ல
ஷப்ரைஸ் ஜூஸ் எத்துக்க மாட்டோ ஜூஸா எத்துக்க மாட்டோ
ஓ சர் சர்
ஜூஸ் வந்து இப்பதா ஜூஸ் வந்து ஜூஸ் வந்து இப்பதா நட்ஸ் ஜூஸ் எத்துக்குறோ வெறும் நட்ஸ் மட்டு இவங்க அப்டியே சாப்ட மாட்டாங்கன்ட்டு அத அட்ச்சு
பரவால்லங்க பட் டரெக்டாவே ப்ரூட்ஸ் எல்லா ஜூஸா போடாம ஐயையோ டரெக்டாவே சாப்ட்டுக்குறீங்க ஹலோ
அடுத்தக்கால் நன்றி
ஹலோ கேக்குதுங்களா
ஏ